சிஸ்டர் கேக்குதா
ஆ கேக்குது சிஸ்டர் நா பேசுறது உங்குளுக்கு கிளியரா இருக்கா
ஆ கிளியரா இருக்கு சிஸ்டர்
ஓ க்ரிஷ்டி என்ன பண்றீங்க
இததா சாப்டுட்டு படுத்துக்கலான்னு சொல்லிட்டு வந்துருக்கே
ஓகே சிஸ்டர் கொஞ்ச நேரோ அப்டியே உ உலாத்திட்ருப்பீங்க அப்டியே காத்து வாங்குவீங்க மொட்ட மாடில அப்டி தானே
அது அப்பவே நடந்தாச்சு நடந் துட்டு வந்துட்டு இப்போ படுக்கவே செஞ்சாச்சு இந்த பைய வந்து நீ படுத்தாதா நா படுப்பன்ட்டா
ஆ
த்தா பக்கத்துல படுத்து தூங்க வெச்சுட்டு நானு அப்டியே படுத்தாச்சு
ஆ ஆமா அது ஒரு பிரச்சன இருக்குல்ல கொழந்தைங்க என்ன பண்றாங்க நீங்க வந்து படுத்தாதா படுப்பேன்னு சொல்லிட்றாங்க நம்ல கொஞ்ச நேரோ கூட வெளில என்னயல்லா ஒக்கார விட மாட்டாலுங்க ஏ பிள்ளைங்க அப்டி தா நானு வந்து படுத்துட்டு
அதேதா இங்கேயுமே மதியானம் அதேதா பகல்ல எப்பயாச்சு லீவ் டைம்ல தூங்கறதா இருந்தாலு அதேதா
ம் உங்குளுக்கு உங்குளுக்கு மொத்தோ எத்தன பசங்க சிஸ்டர்
எனக்கு ஒரே பையந் தா
ஒரு பையந்தானா
ஆமா ஒரே பையந்தா
அப்படியா அப்போ நீங்க வாட்ஸ்அப் டி பி ல வெச்சிருக்கது ரெண்டு பொண்ணுங்க உங்க பொண்ணுங்கன் நெனைச்சிட்ருக்கே நா மூணாவதா உங்களுக்கு பைய பொறந்துருக்குன் நெனச்சிட்ருக்கே
இல்லல்லல்ல ஒரே பையந்தா அது அக்கா பொண்ணு இன்னோனு வந் து தங்கச்சி பொண்ணு
ஓ அப்படியா ஓகே ஓகே நா வந்துட்டு எல்லாரு சேந்து நின்னு ஃபோட்டோ எடுத்து வெச்சிருக்கவு உங்க பசங்க போல அப்டின் நெனை
எப்டி சொல்றது இப்ப எ அக்கா பொண்ணிருக்கால அவ வந் து பொற இப்ப இப்ப பெத்துக்கிட்டது மட்டுந்தா எங்கக்கா பொறந்ததுல இருந்தே வளத்ததுல இருந்தே எல்லா அம்மான்னு என்னதா சொல்லுவா அவள சொன்னத விட அதிகமா என்னதா சொல்லிக்கலாமே அக்கானா எ கூட பொறந்த அக்கா இல்ல எங்க பெரியா சின்ன அப்பா பொண்ணுதா ஆமா ஆனா எ எ அக்கா பெ பெத்ததுக்கப்றோ அவள ஃபுல் அன் ஃபுல் வளத் தது ஏன்னா அவளுக்கு வந்து ஃபீடிங் கெடையாது அப்டிங்கிறப்ப வந்து ஆமா அப்டிங்கிறப்ப வந்து அ எல்லாமே நாந்தா அ பால் ஆத்தி குடுக்கறது எதுவா இருக்கட்டு பொறந்ததுல இருந்து இப்ப வரையு எல்லாமே நாந்தா
ம்
அதனால
நா உண்மையாவே நா அப்டித்தா நெனைச்சே ஓகே உங்களுக்கு இன்னு மூணு பசங்க போல ரெண்டு பொண்ணுங்க போல ஆ லாஸ்ட்டா ஒரு பைய போல அதனாலதா உங்க பைய மேல ரொம்ப செல்லம் போல நீங்க பையன்னா ரொம்ப புடிக்கும் போல கடைசி பைய போல அப்டின்லா நா நெனச்ச நா ரொம்ப நாளா உங்கட்டா கேக்கனு கேக்கனுன் நெனச்ச எத்தன பசங்க என்னன்னு ஏன்னா பையன பத்தி மட்டுமே நா கேட்டுட்ருப்பனா பைய சும்மா இருக்கானா முடியலன்னு சொல்லுவிங்ளா எப்டி இருக்கா என்னன்னு அப்ப அந்த பொண்ணுங்கள பத்தி நம்ம கேக்கவே இல்லியே என்ன படிக்கிறாங்க என்னன்னு தெரிலியே அப்டின்ட்டு நா யோசிக்கிறது அப்பிடியா சேரி சேர்
ஆமா இப்ப பொண்ணு அக்கா பொண்ணு அது வந்து தங்கச்சி பொண்ணு குட்டி பொண்ணு இவனுக்கு தங்கச்சிதா
ஓகே ஓகே சிஸ்டர்
ஃப்ரீ கே ஜி படிக்கிறா அவளு
அப்படியா சேர் சேர்
ஆமா ஆமா இன்னைக்கு ரொம்ப போரிங்கா போய்ட்ருக்கு டே சாயங்கால வந்ததுக்கப்பற வந்து ரொ சாயங்கால வந்ததுல இருந்தே நா அப்டே டய நகராத மாதிரியே இருக் கு இன்னிக்கி என்னவோ தெரியல
டைம் டைம் போகாத மாதிரி இருக்கு எதாது அதா ஒரு சில நேர நமக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நம்ம எப்ப வந்துட்டு டைம் போகு நெனக்குமோ அப்ப போகவே போகாது சிஸ்டர்
அதேதா அதேதா
நாம இன்னைக்கு போவே கூடாது டைம் போவே கூடாது நெனைக்கிறப்ப இப்டின்றதுக்குள்ள என்னடா அது அதுக்குல மணி ஆயிருச்சா அந்த மாதிரி இருக்கு
டைம் ஓடிரு இப்டிதா ப ப பண்ணிட்ருக்கு
துங்ளே இப்ப ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறு எப்ப ஸ்டார்ட் ஆச்சு இப்பதான ஸ்டார்ட் ஆச்சு அதுக்குள்ள இந்த நடுவுல வந்துட்டோ காலமு நேரமு ஓடறதே தெர்ல எனக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபதாறு இருவத்தாறு வந்த மாதிரியே இல்ல சிஸ் த
இப்பதா ஓபன் ஆன மாரி ஆ
அதுதா முடிய போது டக்குன்னு ஆகஸ்ட் டுவெண்டி ஃபைவ் என் பொண்ணுக்கு பர்ட்டே இன்னர் ஆகஸ்டே வந்துருச்சி அப்புற அங்குட்டு என்ன பன்றுக்கு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் நாலு மாச தான் ஓடிரு
ரெண்டாயிரத்தி இருவத்தேழு வந்துரு அதுக் குள்ள வயசு போயிட்ருக்கு அது வேற
அவள இப்ப பொண்ணுங்கல்லா வந்துட்டு நா இப்ப என் பொண்ணுங்க எனக்கு ரெண்டும் பொண்ணு இப்ப இவுங்கல்லா வந்துட்டு குட்டி பாப்பாவா இருக்காங்க செரி இப்டியே நாலு பொழுது ஓடுச்சுன்னா டக்குன்னு பெரிய பொண்ணாய் வந்து நின்றுவாங்க போலயே
ஆகா அவ யூ கே ஜி படிக்கிறா யூ கே ஜி படிக்கிறா இவ ரெண்டு வயசா
நா இல்ல அவ இப்பதா ஒன்னேகால் வயசு ஆகுது
ஒன்னே கால் வயசு ஆகுது அஹா சேர் சேர் சீக்கிரமா நடந்துட்டாங்கன
அ ஆமா அவுங்க பத் பத்து மாசந்தா பத்து மாசத்துலயே மேடம் வந்து நடந்துட்டாங்க பதினோராவ்து மாசோ நடக்கயில ஓடுச்சு என் மக குடுகுடுகுடுன்னு என்னால புடிக்க முடியல நா ரொம்ப ஷாக் ஆன அம்மாடி அ இவ்ளோ சீக்கிரோ நடந்துட்டா எல்லாமே ம் எல்லாத்துலயுமே செம டேலண்டா பண்ணுவா எல்லாமே ஆக்டிவா இருக்கலே இவ எப்டி அப்டின்னு ஆனா அதுக்கு காரணொ வந்து பெரியவ அந்த பெரியவள பாத்து பாத்து பாத்து பண்றா வேற ஒண்ணுமே கெடையாது
ஆ அவள பாத்து இவளு பண்றது எல்லாரு அப்டிதா வீட்ல இன்னொரு பிள்ளைங்க இருந்தா அந்த பிள்ளைங்கள பாத் ட்ட அவங்களோட ஆட்டியூட்டி அப்டியே இவங்கிட்டேயு அப்டியே இருக்கூ அதே மாதிரி இவங்களு பண்றது
பண்றது அதுதா அவுங்க என்ன பண்றாங்கன்னு அத அப்படியே டிட்டோ பாத்து அதே மாரி பண்ணுவா
ஆஹா
மாற்றமே இருக்காது அது அதனாலயே நா வந்துட்டு பெரியவள வந்துட்டு திட்டுவே நீ என்ன செய்ரியோ அதத்தா அவ செய்வா நீ அப்டி பண்ணாதமா அப்டின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பே பாப்
சின்ன புள்ளைங்க பண்ண தப்புக்குப்புல்லா எங்க பெரிய புள்ளைங்கதா அனுபவிக்கிறது
ஆமா கண்டிப்பா அப்டித்தானே இருக்கு
எல்லா வீட்லயுமே அதுதா பாருங்க அப்டிதா நடக்கூ
நீங்க சொல்ற மாரி பெரிய புள்ளைங்க தா அனுபவிக்குதுன்னா பெரிய பெரிய பிள்ளைங்களுக்கு தா இன்னு நாங்க ஊட்டிக்கிட்டு இருக்கோ க்கோ ஒரு மண் நேரமோ ரெண்டு மண் நேரமோ உக்காந்து சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு நாளில ஊட்னது இல்ல தட்ல போட்டு குடுத்தா பொறைக்கி அதுவா நாலுவாய் தின்னுட்டு வேணுனா திங்கு திங்களன்னா வேணான்ட்டு போயிட்டே இருக்கூ ஆனா பெரிய பிள்ளைக்கு இன்னமு உக்காந்து ஊட்டணு
ஆஹா
ம் நீங்க உங்க பையன் வந்து அவனே சாப்டுப்பானா
அவன் சாப்டுவா ஆனா இப்ப என்ன பண்றனா டேபிள் ப்ளானரு அப்டிங்கறதுனால ஆ என்னய ஊட்ட சொல்லியாறது ஊட்ட சொல்லிட்டு அவ வெளாட்றது இன்னை நைட் என்ன பண்ணானா அத மாரி பண்ணணுன்னா இலையில சாப்டணுன் எலையில சாப்பிட ஆசையா இருக்குன்னா எங்க வீட்டு ல எல் இருந்துச்சி செரி அப்ப நீ எலையில சாப்டு சொல்லி குடுத்துட்டு இல்ல வேணா ந நீந்தா ஊட்டணுன்னா
நல்ல நல்ல ஒரு டேஸ்ட்டு பாத்தீங்களா உங்பையனுக்கு எலையில சாப்பிடணுன்னு தோணி இருக்கு இல்ல எனக்கு ரொம்போ புடிக்கு சிஸ்டர்
அவ நா சொன்னே இலையில சாப்படணுங்கறே அப்ப நீ தானே சாப்ட னு அப்டின் சொல்லிட்டு நா சொன்னே
ம்
இல்ல நான் டேப்லெட் பாக்கறே நீ எனக்கு ஊட்டி வுடு அப்டின்ன அப்ப பாயிட்டு புடிச்சா அப்போ இவ வந்து ஆ இதுக்கு தா பிளான் பண்டா அப்டின் சொல்லிட்டு நானு வேண்டா உனக்கு நானே ஊட்டி விட்றே சரி நீனே சாப்டு ஆ இது பண்ணக்கூடாது அப்டின் சொல்லிட்டு சொன்னதுக் கப்றோ அத கேட்டு கூட்டம் போட்டா நா கடைசி வரையு குடுக்கவே இல்ல
ம்
பாவோ அதுக்கப்பறோ அவனே சாப்புட்டு கிட்டா
ம் ஆமா எல்லா நேரமு போனே பாத்துட்டு இருந்தா அது உடம்புலயே ஒட்டாதுல்ல சிஸ்டர் அவ பாக்குற ப்ராப்ளம் இல்ல சாப்புட்ற டைம்லல்லாம் பத்தாதக்கு அந்த சாப்பாடு உடம்புல ஓட்டுமான்றதே சந்தேகம்
கண்டிப்பா என்ன சாப்டனே தெரியாத அளவுக்கு சாப்டுவாங்க
அதுதா அதுதா எ பொண்ணுல்லா எதுக்குமே ஸ்கூலுக்கு தா அனுப்புறே சாப்ட்டியான் கேப்பே சாப்ட்டேன் சொல்வா என்ன சாப்பாடுன் கேட்ட சொல்ல தெர்ல அப்ப எவ்ளோ கவனமா சாப்ட்டுட்டு இருக்காங்கன்னு பாருங்க நா அதா சொல்வே டெய்லி கேளு உனக்கு அந்த சாப்பாடோட பேர் தெர்லனா மிஸ் கிட்ட மிஸ் இது என்ன சாப்பாடு அப்டின் கேளு அவுங்க சொல்லுவாங்க அப்டின் நா சொல்றது
ஆஹா ஓகே ஓகே ஓகே
ம் எனக்கு இந்த இலை நீ உங்க பையன் சொன்ன மாரி இலைல சாப்பிட புடிக் கு ஆனா இலையில எனக்கு நான்வெஜ் நான்வெஜ் விட எனக் வெஜ் ச்சிங்க வரிசையா கூட்டு பொரியல் இந்த மாரி வெச்சு சாம்பார் ரசோ மோர் இந்த மாரி ஊத்தி லாஸ்டா பாயசோ இந்த மாரி ஒரு புடி புடிக்கணும்ப்பா எனக்கு அதுதா புடிக்கும் நான்வெஜ்ஜ விட வெஜ்ஜி ரொம்ப புடிக்கு எங்க நம்ம வீட்லதா வெஜ்ஜே பண்ணுவே பண்ண முடியலையே நம்ம வீட்ல வெஜ்ஜி பண்றோ அப்டின்னா இப்ப சாம்பர் வெக்ரனோன்னா ஏதோ ஒரு பொறியலோட நி ப்பாட்டிடுவோ ஓகேவா இப்ப இந்த வெரதம் வெரதம் அந்த மாரில்லா இது பண்ணா வெரத சாப்பாடு இந்த மாரி வகை வகையாக சாப்டுல்லா அப்பல்லா நாங்க ஊர்ல இருக்கயெல்லா பக்கத்து வீட்டுக்காரவுங் கூட்டிட்டு போயிருவாங்க சாப்பற்துக்கு நா வந்துட்டு எ ம் ஆ எம் பொண்ணு பெரிய வ வயித்துக்குள்ள இருக்கையில மாசமா இருக்கைல ரொம்ப ஆசையா இருந்துச்சி அப்ப பக்கத்து வீட்டுக்காரவங்க வந்து இந்த மாரி வெரதம்லா பண்ண இது பண்றவொன்ன சோ அப்போ வந்துட்டு அவுங்க அந்த ஆவணி மாத வெரதமோ ஏத ஒன்னு நடந்துச்சு நெனைக்கிறே எதுன் து சம்திங் அப்போ வந்துட்டு என்னை கூ என்னைய கூட்டிட்டு போய் சாப்பாடு குடுத்தாங்க
அது சரி சார் ஓகே ஓகே நீங்க ஊருக்கு போறதில்ல்
ஊருக்கு போறதில்ல ஊருக்கு போவோ இப்ப இப்ப கூட மாமி இப்போ நாளைக்கு ஊருக்கு கெளம்புறாங்க ஊருக் கல்யாணம் சொல்லியிருக்காங்க போறாங்க போயிட்டு போயிட்டு தா வர்றோ பட் நா கொழந்திக்கு ஃபீட் பண்ணிட்ருக்கனால இவள தூக்கிட்டு வெய்ல பைக்ல நாங்க போனா பைக்ல போணு அவுங்க பஸ்ல போவாங்க என்னோட பைக்ல போலா அப்டின்ருவாரு சோ வெயில்ல வேணா கொழந்தங்களுக்குதா இப்போ கட்டி அது இதுன் வருதுமா அப்லா அதனால வேணான் நா வீட்ல இருந்துருது சிஸ்டர் கொஞ்சு பெருசாச்சுங்கன்னா அப்புறோ கூட்டிட்டு போலால்ல
அ ஆ அதுவ் செரிதா இங்க்யே அதனால செட்லயாச்சு ஒரு
ஆமா அதனால இங்யே செட்லாயாச்சு இவ்ங்களுக்கு ஒர்க்கு இங்க வந்து கொஞ்சோ நல்லா போது இப்போ கொஞ்சோம் ஆமா முன்னாடி வந்துட்டு செவன் ஃபிஃப்டி வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ கொஞ்சோ தௌசண் குடுக்குறாங்க அங்க கொஞ்சு பாக்குறாங்க அப்போ அந்த கடையில் நம்ம கரெக்டா நிக்கணுல
ஆமா ஆமா அதுவு கரெக்ட்டுதா வீட்ல அப்போ அ பண்டிகைக்கூட அப்போ இந்த பெருநாள் அந்த மார் டயத்துல கூட வீட்டுக் போ மாட்டீங்க
ஆ இல்ல போமாட்டோ அங்க எங்களுக்கு வீடு இல்ல சிஸ்டர் நாங்க எடம் மட்டு வாங்கி வெச்சிந்தோ அதையுமே நாங்க வித்துட்டோ
ஆஹ
எடத்த வித்துட்டு ஒருத்தவங்களுக்கு கடன் அடைக்க வேண்டியது இருந்சு அதை அடச்சிட்டு வந்துட்டோ சோ இந்த பக்கோ வேல செட் ஆயிச் எங்களுக்கு இப்ப அங்கட்டு போறதா இருந்தால் நாங்க போகலா எங்களுக்கு ஓகே தா பட் வாடகைக்கு வீடு பிடிக் கிறத்க்கு ஆள் இருக்கு சொந்தக்காரவ்ங்க வீடெல்லா இருக்குல்ல தருவாங்க போலா
உங்க வீட்ல தம்பி அவுங்க எல்லா இருக்குது
புரில
உங்க வீட்ல உங்க அம்மா வீட்ல
அ அவுங்களு அங்கதா இருக்காங்க
அங்கதா ஊர்ல இரு
ஆ அவுங்க அங்கதா ஆ அவுங்கல்லா அங்கதா இருக்காங்க நாங்க இங்க இந்துல்லா போறது வரதில்ல அவுங்கோ வருவாங்க அவுங்க அ வந் வந்துட்டு போய்க்குவாங்க வரணு போய்க்குவாங்க நா பசங்கள தூக் தூக்கிக்கிட்டு இழு த்துக்கிட்லா நம்ம போ முடியாது அப்டின்ட்டு நா போறதில்ல எல்லா ஒண்ணுதா அப்டின்ட்டு நா இங்யே இருந்துர்ருது எப்பவுமே போய் ஆ ஆமா இப்போ நாங்க இருக்கிற எடத்துக்கு அங்கெயு கொஞ்சோ தூரோ இல்ல ஒரு ஃபோர் ஆர்ஸ் ஃபை ஆஸு ட்ராவல் பண்ணி போணு நா
வல் பண்ணின் போனா அப்டிங்கிறதுனால கஷ்டந்தா
கண்டிப்பா அதுனாலதா
ஓகே ஓகே ஓகே சிஸ்டர் என்ன பண்றது இப்ப அம்மா வீடு எல்லாம் பிரிஞ்சு வந்து இருக்க வேண்டிதா இருக்கு
கண்டிப்பா என்னோட கணவர் வீட்டுக்கே அனுப்ப மாட்டாரு அவரு அவரு வரமாட்டறாரு ஆனா விட்டு தனியாலா போக எனக்கு மனசு வராது அதனால கூடவே இருந்து பழகிட்ட சிஸ் இப்ப நீங்க வந்துட்டு இப்ப வந்துட்டு அண்ண வந்துட்டு வெள்நாட்லட்ருக்காங்கோ உங்களுக்கு ஓகே இப்டி இருந்து செட் ஆயிட்ச்சு எனக்கு எப்டினா நா எப்புமே கூடவே இருக்கணு அவுங்களுக்கு அப்டி இருந்ததுக்குகா அப்படி இருக்கையில நம்மள வந்து மாமா வீட்டுக் போய்ட்டு வா அப்டின்னு ஒரு பத்து நாளைக் அனுப்புனாங்கன் வெய்ங்களே இவுங்களுக்கு இங்க அவ்ளோவா ஒரு மாரி ஆயிடுவாங்க அ அதனால விட மாட்டறாங்க அவுங்க வ அவுங்க சேர் நீங்க வாங்க அப்டின்னாலு அவுங்களு வரமாட்டாங்க அங்க வந்து நா கூச்சமா இருக்கோ எனக்கு அங்க பண் சரி வராது அப்டின்றாங்க அதனால வந்துட்டு அம்மா மட்டும் வந்து பாத்துட்டு போயிக்குவாங்க நான் அப்டியே இங்க இருந்துகிறது
அவ்ளோதான் வேற என்ன பண்றது
ஆமா
ஓகே சிஸ்டர் சேரி பாருங்க
சேரி சிஸ்டர் சேரி பாருங்க
ஆ நான் கூப்றேன் ஓகே ஆஓகே ஆ வைங்க வைங்க பாய் பாய் சிஸ்டர்